வணக்க எப்டி இருக்கீங்க
வணக்கம் நா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ ரொம்ப நல்லா இருக்கே நன்றி ஆ சொல்லுங்க இந்த அ வாரத் த்துக்கு வார நாட்களுக்கும் வார கடைசியில வர்ற நாட் சனி ஞாயிறு நாட்களுக்கும் சில வித்தியாசங்கள் எப்பவுமே இருக்கு இல்லையா எல்லாருக்கு நம்ம பொதுவா வந்து அலுவல் வேல பாக்குறதுக்கும் ஆ வார இறுதி நாட்கள்ல கொஞ்சோ ஓய் அந்த பிரச்சனைகள் இல்லாம அந்த மன அழுத்தங்கள் இல்லாம பரபரப்பு இல்லாம அழுத்தம் அப்டிங்கறது பெரிய வார் த்த நெனைக்கிற பரபரப்பு இல்லாம கொஞ்ச செயல்படுவோ இல்லையா சொல்லி ச்சயமா வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும் அத பத்தி உங்ளோட கருத்து என்ன சொல்றீங்ளா
மிகவும் ஒரு அருமையான கேள்வி இப்ப நீங்க முன் வச்சுருக்கீங்க இதுல பாத்தீங்ன்னா நம்ம வார நாட்கள்ல அ பெரும்பாலு பெண்கள்னு பாக்குபோது நம்மளு சரி நம்மள சார்ந்த நம்ம குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் இவங்களுக்காகவு நம்ம காலைஎழுந்தவுடன் அலுவல் வேலைகள் மற்றும் பள்ளிக்கு காலபுறப்படுவதற்கான ஏற்ப் பாடுகள்ன்னு நம்ம ரொம்பவே பரபரப்பா இயங்குறோ அந்த நாள் வந்து காலை முதல் மாலைகல்சொல்றத விட இரவு தூங்குற வரை க்குமே நமக்கு ஏதோ ஒரு அவசரம் பரபரப்புன்னு போய்க்கு டே இருக்கு வார விருமுறை நாட்கள் பா த்தீங்கன்னா கொஞ்ச நம்ம ஓய்வெடுக்கிறதுக்கு சரி மகிழ்ச்சியாக நேரம் செலவிட்றதுக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயன்னு பாத்தீங்கன்னா அந்த வார விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளுக்கு மத் தியம் நேரத்துல அங்க சூடான உணவுகள சமைச்சு குடுக்கறது மாலையில அவுங்களுக் க்கு பிடிச்ச உணவுகள செய்றது அவர்களோட நேரம் செலவிடுறதுன்னு ரொம்பவே அருமையான நாட்களா என்ன பொறுத்தளவு அது இருக்கு
நிச்சயோ அருமையா சொன்னீங்க குழந்தைகளுக்கு சுட சுட உணவு சமைத்து பரிமாறுவது அப்டிங்கிறது நிச்சயமா அந்த வார இறுதி நாட் கள்ல தா நடக்குது என்னா இப்பல்லா வந்து பெரும்பாலான பள்ளிகள் அல்ல து கல்லூரிகளுக்கே போய்ட்டாலு நம்ம வீடுகள்லருந்து கொஞ்சோ தூரமான எடத்துளதா வந்து இருக்கு அது முன்னாடில்லா நம்மல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போ எனக்கு ஞாபகோ இருக்கு பெரும்பாலு வந்து பள்ளிக்கூடம் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு வகுப்பு முடியு அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு ஐந்தாம் வகுப்பு வரையில்லா பொதுவா அந்த பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கறதாதா பாப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ளதா வந்து சேத்து உடுவாங்க அப்ப பொதுவா இந்த லன்ச் பிரேக் அப்படின் சொல்லக்கூடிய உணவு இடைவேளையின் போது அ வீடுகளுக்கு வந்து சாப்ட்டுட்டு போறது அல்லது அம்மாக்கள் வந்து சுட சுட உணவு கொண்டு போய் குடுக்கற வழக்கங்கள் இருந்தது அதல்லா இப்ப வந்து அ கனவுலதா நடக்கு அப்டின்னு தோணுது நீங்க சொல்லவு எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயந்தா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதுனால நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அது அருமையான ஒரு கருத்து தா
ஆமா நீங்க இப்போது சொன்ன தகவல் வந்து என் கண்முன்னே என்னோட குழந்தை பருவத்த அப்படியே நினைவுக்கு கொண்டு வந்தது மதிய எப் போது பள்ளில அந்த மதிய உணவு இடைவேளைக்கான அந்த மணி ஓசை கேக்கூ நம்ம வீட்டுக்கு போகலா அம்மா என்ன சமச்சு வெச்சுர் ப்பாங்கங்ற சிந்தனை இந்த மாரி விஷயங்களோட நம்ம மதிய விருப்போ சாப்புடுவோ மா திரும்ப வந்து பள்ளில வகுப்புகள்ல நம்ப கவனிப்போ அனா இன்றைய காலகட்டத்துல பாத்திங்கன்னா மழலையர் வகுப்புகள்ல கூட நம்ம குழந்தைக ளுக்கு மதிய உணவு குடுத்து உட வேண்டிய கட்டாயத்துல தா இருக்கோ நம்ம அத பற்றி நம்ப இன்னு மாற்ற முடியாதது நம்மளால முடிந்தது என்னன்னு பாத்திங்கன்னா விடுமுறை நாட் கள்ள நம்ம குழந்தைக்கு பிடித்த உணவுகள சூட சுட அவர்களுக்கு விருப்பமான உணவுகள மதிய நேரத்துல குடுத்து நம்ம அப்ப அருகே உக்காந்து அவங்களுக்கு பிடிச்சது நல்லா சாப்படுறாங்களா சாப்பாடு சாப்புல்லன்னா கூட இன்னு கொஞ்சோ கனிவாவோ சில நேரடங்கள்ல கடினமாகவோ பேசி அந்த குழந்தைங்கள அதிகமா சாப்பட வெக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களு நடக்கு
நிச்சயம் நிச்சயோ இந்த வாரோ இறுதி நாட்கள்ல தா நம்மளு அந்த அந்த பரபரப்பு இல்லாம செயல்படுறதுனால அதாவது எந்த ஒரு கால அட்டவணையு நம்மள வந்து அழுத்தாது இல்லையா இந்த நேரத்துக்கு இப்ப காலையில ஏழு மணிக்கு பஸ் வந்துரு பசங்கள வந்து தயார் பண்ணி அனுப்பி உடணு அல்லது ஏழர மணிக்கு நம்ம கெளம்பணு நம்ம சாப்பாடு டப்பாவ எடுத்துட்டு நம்ம தயார் பண்ணிக்கிட்டு ஓடணு அந்த ஒரு அழுத்தமே இல்லங்கறதனால நறைய வந்து நம்ம கொஞ்சோ என்ன சொல்றது கொஞ்சோ இயல்பா இருக்கறோன் நெனைக்கற அதனாலதா வந்து நீங்க சொல்ற இந்த விஷயங்களே நடக்குது நம்ம குடும்ப உறுப்பினர்களோட அது குழந்தைகளோ நம் பெற்றோரோ அல்லது அ துணை அவர்களோ அவங்களோட வந்து நம்ம அமைதியா அ சந்தோஷமான நேரத்தையு செலவிட முடியிது சோ நிச்சயமா வந்து இந்த வார இறுதி நாட்கள்லதா ஆ வார இறுதி நாட்கள தவிர்த்து யோசிச்சோ அப்டினா ஆ மற்ற ஏதாவ்து ஒரு விடுமுறை நாட்கள் ஏதோ பண்டிகை காலங்கள் அந்த மாதிரியான நாட்கள்லதா இருக்கு
ஆமா மிகவு சரியா சொன்னீங்க அடுத்ததா பாத்தா உணந்துவுக்கு அடுத்தபடியான முக் கியத்துவத்த நா வார இறுதி நாட்கள பொறுத்தளவுல கொழந்தைகளோட நேரம் செலவிடுதல் அது நம்ம வீட்ல நேரம் செலவிடுதல் அப்டிங்கறத தாண்டி ஒரு பொதுவான இடங்களுக்கு ஒரு பொதுவெளிகள் உதாரணமா ஒரு பூங்காவுக்கு அழைத்து கொண்டு செ ன்று அங்க குழந்தைகள் மற்ற குழந்தைங்குளோட பேசி விளையாடுவது அந்த மாரி விஷ்யங்களுக்கு நா கொஞ்சோ முக்கியத்துவோ குடுப்ப ஏனா நம்ம குழந்தைங்க நம்பது லோடயே இருக்கறத விட ஒரு பொது இடங்களுக்கு போகுமோது மற்றவரோட எப்டி நடந்துக்கணு அந்த குழந்தைங்களோட உதார்ணமா ஒரு பூங்காவ்ல இருக்க ஒரு ஊஞ்சலாக இருக்கட்டு நம்ப குழந்தைய போல பல குழந்தைகள் அங்க விளையாட வரும்போது மற்றவர்களுக்கு விட்டு குடுப்பது காத்திருப்பது இந்த மாதிரியான பழக்கங்களு வ ரு ஒரு நல்ல பழக்கம் வருங்கிறதுக்காக பொது எடத்துக்கு நா அழைத்திட் கொண்டு செல்வதற்கு சில நேரங்கள்ல முக்கியத்துவோ குடுப்ப அது அவங்களுக்கு சரி நமக்கு சரி ஒரு மகிழ்ச்சியான தருணமா அமையும் இல்லையா
ஆமா நிச்சயமா இது வந்து வேற மாற்று கருத்தே இல்ல ஏன்ன நம்மல்லா வளரும்போ அல்லது ஆ பின்னாடி ஒரு நுப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பாத்தோ அப்டினா நா குழந்தைகளா இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த சந்துலயே அல்லது அந்த வீடுகள்லயே வந்து சம வயது குழந்தைகளோட விளையாட கூடிய வாய்ப்புகள் நெறை யவே இருந்தது ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான பொது இடங்களுக்கு போகும்போ அல்லது ஒரு ஆ விசேஷ நாட்களின் போது உறவினர்களின் அ வீட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு விசேஷங்களுக்கோ போகும் பொழுதுதா வந்து சம வயதினரோட ஒரு அறிமுகம் செஞ் சுட்டு ஒரு அந்த சமூகத்தோட நீங்க சொன்னீங்கலையா காத்திருக்குறது விட்டு குடுக்குறது அப்டிங்கிற இந்த மனப்பான்மைகள் எல்லா வந்து பழகுறதுக்கே அவுங்குளுக்கு வாய்ப்புகள் கெடைக்கிறதே அங்கே மட்டுந்தா அப்புடிங்கிற மாரி ஆய்ட்ச்சு ஏனா பல பேரு இந்த காலகட்டத்துல யோச்சீங்னா ஒரு கொழந்தையோட நிறுத்திக்கிறோ அப்ப நிச்சயமா வந்து ஆ நீங்க சொன்ன இந்த முக் கியமான சில விஷியங்கள் ஆ அதாவது ஒ காத்திருக்கிறது விட்டு கொடுக்குறது அப்புடிங்கிறது பழகுறதுக்கே வந்து நம்ம இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட்டி போகும்போதா முடியுது அது நிச்சயமா விடுமுறை நாட்கள்ல மட்டுந்தா சாத்தியப்படுது ஏனா எல்லாருமே ஒரு பரபரப்பான கால அட்டவணையோடதா வந்து வாழ்ந்துகிட் ருக்கோ இப்ப அது வீட்லயே இருக்கக்கூடிய ஹோம் மேக்கஸ்ஸா இருந்தாலும் எத்தனையோ வேலைகள் பெண்களுக்கு இருக்குது அதுல வேலைக்கும் போறவங்க அப்படினா நிச்சயமா என்ன சொல்றது ரெட்ட குதிரையை வந்து சமாளிக்கிற மாதிரி தா அப்படினு தோணு
மிகவே சரியா சொன்னீங்க வார விடுமுறை நாட்கள் அது ம ஆண்கள் அ குழந்தைகளை விட பெண்களுக்கு வந்து வார விடுமுறை நாட்கள்ங்கிறது நமக் கு எதோ ஒரு பரிசு கிடைத்தது போலதா ஏனா நாம் ஓய்வெடுக்கணு நம்ப வீட்ல உள்ளவங்களோட ஒரு நேரம் செலவிடணுங்கிறது பெரும்பாலான வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அது ஒரு ஏக்கமாவே இருக்கும் நம்ப வேலைக்கு சென்றாலு வீட்ல உள்ளவங்க என்ன செய்து கொண்டிருப்பாரோ இந்நேரத்துல அப்டிங்கற ஒரு சிந்தனையோ யோடயே இருப்போ அந்த நாளுங்கமோது நமக்கு அது ஒரு ஓய்வுக்கான நாளாக மட் டு இல்லாம ஒரு மகிழ்ச்சிக்கான நாளாகவு இருக்கு அந்த மாரி நாட்கள்ல பெரும்பாலு நா ஏற்கனவே சொன்னது போல ஒரு பூங்காவுக்கு செல்வது போல குடும்பத்தோட ம ஒவ்வொரு வாரமும் செல்ல முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு முறை ஒரு திரைப்படங்கள் இருக்கு பார்க்க குழந்திய அழைத்துட்டு போறது ஒரு பொது வழிபாட்டு தலங்கள் இல்ல சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு போறதுல பெரும்பாலு நாங்க வீட்லயே குழந்தைய அடச்சு வெக்காம வெளில போய் கொஞ்ச நேரம் செல விடுதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல நா அதிகமா கவன செலுத்துவே ஏன்னா நீங்க சொன்னதுலியே மிகவும் சிறப்பான தகவல்ன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எல்லாரு ஒரு குழந்தையோட நிறுத்திறதுனால அந்த குழந்தைங்கள் வீட்ல அம்மா அப்பா அடுத்ததா நான் மட்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலேயே வளந்துற்றாங் க அத மாற்றதுக்கு இந்த மாரி பொதுவான இடங்களுக்கு சொல்றது ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பா இருக்கும்ல மற்றவர்களோட பழக கத்துக்கிறதுனு என்ன பாத்தீங்கன்னா பள்ளியிலயுமே குழந்தைகள் கரெக்டா அந்த பள்ளி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போறாங்க படிக்கிறாங்க லன்ச்சு ப்ரேக் குமே ஒரு குறிப்பிட்ட நேரந்தா இருக்கு மறுபடியு படிக்க ஆரம்பிச்சிற்றாங்க பள்ளி முடிந்த உடனே இப்பல்லா வேனா போய்ட்டு அந்த காலத்துலெல்லா பாத்தீங்கன்னா நம்பல்லா வந்து ட்டு ந நடந்து வருவோ பக்கத்து வீட்டு அந்த தெருவுல உள்ள குழந்தைகள் அனைவரு ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்டு விளையாண்டு கொண்டே வீடு வரை செல்வோ ஒவ்வொருத்தரையா அவரவர் வீட்ல விட்டு ஒரு விடைய விடை பெறுவதெல்லா சொல்லி அந்த காலத்துல போய்ட்டுருந்தோ இப்ப அதுக்கெல்லா வாய்ப்பு கிடைக்காம போயிட்டதுல்லவா அதனால ஒரு பொது இடங்களுக்கு அழைத்துக் கொண்டு செல்வதற்கு நா அதிகமாகவே முக்கியத்துவ குடுப்பே
நிச்சயம் நிச்சயம் அது அருமையான விஷயந்தா ஆ நீங்க நல்ல முறையில வந்து குழந்தைய வளக்கணு அ ப்படிங்கற ஒரு ஒரு நல்லெண்ணத்தோட பண்ற சில விஷயங்கள் எல்லாமே வந்து இதுலெந்து அழகா புரியிது ஆ நிச்சயமா இந்த விடுமுறை நாட்கள்ல இதெல்லா செயல்படுத்தவு நமக் கு வாய்ப்புக்கள் இருக்கிறதுனால அத பயன்படுத்திக்கெணு அப்படிங்கிற அந்த ஒரு அழகான கருத்தோட நம்ம இந்த கலந்துரையா யடல்ல வந்து முடிச்சுக்கலாம் மேலும் வேற ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட அடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போ பேசலா ரொம்ப நன்றி தோழி வணக்கம்
நன்றி தோழி உங்களுடன் கலந்துரையாடதியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி